வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி
ம் சாப்டாச்சா தோழி
இல்ல தோழி இனிமேல் தா சாப்டணு
சரிங்க தோழி வணக்கம் தோழி பண்டிகைகள் பண்டிகைகள் பத்தி பேசலா தோழி
ஆ நிச்சயமா தோழி பேசுவோ நம்ம
ஆ பழங்காலத்துல பண்டிகைகள்லா வந்தா எல்லாருமே ஒன்று சேந்து அம் அக்க அக்கத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒண்று சேந்து இருப்பாங்க இப்ப வந்து அந்த மாரி இருக்க மாட்றாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்ல உள்ளயே கொண்டாடிக்கிறாங்க மொதலெல்லா வந்து அந்த தீபாவளி அது இது வந்ச்சுனா எல்லாரு அந்த எப்டி சொல்ல அந்த இது தின் பண்டங்கள்லா பகிர்ந்துப்பாங்க எல்லாமே பலகாரங்கள் இப்போ வந்து அந்த மாரி வந்து இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க ப்ச் இந்தந்த விலைவாசில்லா உயர்ந்துட்டு அந்த மாரி நெறய பேர் இப்ப கொண்டாட மாட் றாங்க எவ்ளோ சிம்ப்பிளா கொண்டாட ங்களோ அவ்ளோ சிம்பிளா இது பண்ணிட்டு போயிற்றாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா
ம் ம்
அதாவது வந்து நம்ம பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொல்வது உண்மதா அந்த காலத் த்துல வந்து கூட்டு குடும்பம் அப்டிங்குற ஒரு பழக்கங்கள் வந்து இருந்தது இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம கதவ திறந்து பக்கத்து வீட்ல யார் இருக்காங்க அப்டிங்றது தெரியிறதே வந்து இப்பதேக்கு நிச்சயமா தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நெலயில தா வந்து நம்ம இப்போது வாழ்ந்ட்டு இருக்கோம் ஆனா அந்த மாதிரி இல்லாம நிச்சயமா நம்ம வருடத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வர கூடிய பண்டிகைகள் பண்டிகை நாட்கள்ல உறவினர்கள் வீட்டுக் கு சென்று அவர்களோடு சேர்ந்து கொண்டாடலாம் அல்லது நண்பர்கள் அல்லது பக்கத்து வீட்டு ஆ மனிதர்களோடு பழகுவதுதா வந்துட்டு சால சிறந்ததா இருக் கு இங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆ புத்தாண்டுக்கு வந்து பாத்தீங்கனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முதியோர் இல்லம் வந்து இருக்கு முப்பத்தி ஓராம் தேதி முதல் முப்பத்திஒராம் தேதியே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா அந்த முதியோர் இல்லத்தோட ஓனர் வந்து எங்க ஏரியால இருக்கக்கூடி ம் அனைவருக்கு வந்து அழைப்பு விடுப்பாங்க சமூக வலைதளங்கள் மூலமாவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ வந்து கு குறுஞ்செய்தி மூலமாவோ வந்துட்டு அழைப்பு விடுப்பாங்க முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்னாம் தேதி சாய்ந்திரோ அல்லது இரவு நேரங்கள்ல வந்து சுமார் இருநூறு முந்நூறு நபர்கள் வந்து ஒன்று கூடுவோ அன்னைக்கு இரவு வந்து விருந்து வந்து இருக்கு அவங்களே வந்து எல்லாத்துக்கு விருந்து தருவாங்க அந்த விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறோ இரவு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை பாத்தீங்க அப்டின்னா அங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பிரார்த்தனைகள் வந்து இருக்கு பன்னிரண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கும்போது அனைவரும் ஆ ஒற்றுமையாக எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒற்றுமையாக ஒருத் த்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சு கேக் வெட்டி அந்த புத்தாண்ட வந்து வரவேற் போம் அந்த மாதிரி போகும்போது அனைத்து மக்களையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும்
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து அப்டி இருக்க மாட்டறாங்க சில பேர் வந்து அந்த இப்ப வந்து நேரம் இப்போ பட்டாசு வெடிக்கணுனா கூட இப்போ அத நேரம் ஆக்கிட்டாங்க அப்புற வந்து இந்த பட்டாசு வெடிக்க கூடாது அந்த பட்டாசு அந்த மாரி இப்ப வந்துடுச்சு ஏன்னா அது நெறைய பேருக்கு அந்த அந்த ச அந்த சத்தம் வந்து நெறைய பேருக்கு பாதிக்கிறதுனால அந்த மாசு கா காற்று மாசு பட்னால அந்த பட்டாசுங்கள கூட இப்போ சரியா வெடிக்கக் கூடாது சொல்ட்டாங்க தா ரம்ச தீபாவளி பண்டிகைல சொல்றே
நிச்சியமா தோழி
அப் றோ இந்த ரம்ஜான் பண்டிகைல கூட வந்து அவ்ளவா இது பண்ண மாட் பண்ணிக்க மாட்றாங்க பண்ணிக்க மாட்டாங்க ரம்ஜான் பண்டிங்கல்ல கூட வந்து உறவினர் கூட வரமாட்றாங்க வீட்டு அவுங்கவுங்க வீட்ல அவுங்கவுங்க எவ்ளோ இலகுவா பண்ண முடியுமா அப்பிடி பண்ணிக்கிறாங்க அ
நிச்சயமா நிச்சயமா ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து உறவினர் கள் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை அப்டினா கூட எதாவது ஒரு பொதுவான நீர்நிலைகள் அல்லது எதாவ்து ஒரு சுற்றுலா தலங்கள்ல கூட அ அந்த குடும்பத்தினர் வந்து சென்று அ மற்ற மக் கள் இருக்கக்கூடிய ஒரு பொது இடங்கள்ல கூட மகிழ்ச்சியா வந்து கொண்டாடலா ஏதாவது ஒரு முறை அவங்கவங்க குடும்ப சூழ்நிலை அவரவருடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப பலரோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுவது தா வந்துட்டு ஒரு மிக சிறந்த பண்டிகையா வந்து இருக்கு பண்டிகை அப்டிங்கறதே வந்து மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு அது தனிமைல வந்து செலவழிக்காம நிச்சயமா மற்றவர்களோடு சேர்ந்து ப செலவழிப்பது தா வந்து மகிழ்ச்சியான நிகழ்வாக அமையும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இந்த புத்தாடை எல்லா அணிவிஸ்ட்டு அல்லா அவுங்க வந்து இப்போ அந்த புத் தாடை கூட அவ்வளவா அணிவிக்க மாட்றாங்க போய் வாங்கி ட்டு வர்ணு இந்த விலவாசி எல்லா ஏறிர்ச்சு சொல்ட்டு அத கூட அவுங்க வந் சில பேர் வந்து அத நார்மலா இதுவா சிம்ப் இலகுவா ஆக்கிட்டாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா ஆனா எல்லா எடங்கள்லயு அப்பிடிதா இருக் குன்னு சொல்ல முடியாது சில இடங்கள்லெல்லா வந்து பாத்தீங்க ன்னா பிறந்த நாள் அந்த மாதிரி கூட எல்லோரையும் கூ ப்பிட்டு கொண்டாட்றாங்க பட் அதுவு வந்து அ வரவேற்கத்தக்கதுனு சொல்ல முடியாது ஆடம்பர செலவுகளை தவிர்த்து இப்ப பிறந்த நாள் அது திருமண நாள் அல்லது சில முக்கியமான நாட்கள வந்து என்ன பண்ணலா அப்டின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆ முதியோர் இல்லத்துலயோ அல்லது சிறுவர் காப்பகத்துலயோ அவங்க வந்து கொண்டாடலா அப்படி இல்ல அதில் விருப்பம் இல்லாத பட்ச த்தில் அ அட்லீஸ்ட்டு சாலையோர மக்களுக்காவது ஏதாவது சிறு சிறு உதவிகள் செய்துட்டு தங்களுடைய விழாக்கள் அல்லது முக்கியமான நாட்கள வந்து கொண்டாடி நிறைவு செய்யலாம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இது நல்ல யோசனை இதப்ப நல்ல யோஸ்ன தா இந்த முதியோர் இல்லங்கள் ஏனா நெறைய பேர் வந்து கஷ்டப்பட்றாங்க உறவினர்கள் அ இல்லாம அவுங்க தனிப்பட்ட மொறல இருக்கற்தால அவுங்களுக்கு நம்ம போய் கூட சேந்து அவுங்க கூட அ கொண்டாட்றது பொதுவான நல்ல யோசன தா அதுவு இல்லாம அவுங்க அன்னைக்கி கூட நல்ல சாப்பாடு இல்லாம இர்ப்பாங்க அவுங்களுக்கு நம்ம கொஞ்சோ உதவியா இருக்கறது அது ரொம்ப நல்ல விஷ்யோந்தா நீங்க சொல்ற மாதி
நிச்சயமா தோழி நிச்சயமா நாங்க வந்து பல வருடங்களாக அததான் பின்பற்றுறோம் இப்ப பிறந்த நாள் அப்டின்னா உறவினர்கள கூப்ட்டு நம்ம பலூன் வெட்டி ஆடம்பரமா செலவு செய்து அவர்களுக்கு உணவு குடுப்பதும் ஒரு வகையில் சந்தோஷந்தா அவர்களிடத்தில் நிச்சயமா வந்து பணம் இருக்கும் அவர் அவர்கள் க்கு வந்து நம்ம மகிழ்ச்சிக்காக ஒரு ஆடம்பரத்துக்காக நம்ம செய்வதை காட்டிலும் உணவுக்கும் உறைவிடத்துக்கும் கஷ் டப்படுற மக்களுக்கு வந்து நம்ம செஞ்சோ அப்டின்னா அது ஒரு மன நிறைவான காரியமாகவும் இருக்கும் அது ஒரு புண்ணிய காரியமாவு இருக்கும் ஆ பிறருக்கு உதவும் குணம் வந்து நமக்கு நடைமுறையிலேயே குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு பழக்கத்தையு நம்ம நடைமுறைல சொல்லி் குடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கறிறது என்னோட கருத்து தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இது ஓரு நல்ல ஒரு யோசனையா இருக்கு தோழி இது நெறைய பேர் பின்பற்றுதா இன்னு நல்லா ருக்கும் தோழி இதாக்கா இது நீங்க சொல்ற யோசன நல்லா இருக்குது ரொம்ப இது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணு அந்த முதியோர் இல்லத்துல அப்றோ குழந்தைகள் காப்பகம் இருக்கு இல்லையா அங்கெல்லா நீங்க சொல்ற மாரி நம்ளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்ளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம உதவிணு உதவ்ணு தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா அதை பார்த்து வள் வளந்து வரக்கூடிய குழந்தைகள் நம்மளும் எல்லா நாட்களலயு நம்மளுடைய தலைமுறைகளும் அந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் வந்து அவங்க கிட்ட வரும் அதுக்கப் அப்றமு வேற என்ன அவங்களுக்கு தெரிய வரும்னா நம்ம எந்த ஒரு சூழ்நிலயிலையு ஆடம்பரமான செலவுகள் செய்ய கூடாதுங்கிற மனநிலையு வரு ஏங் கேட்டீங்கன்னா எல்லாத்துடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் ஏறுமுகத்திலேயே இருக் க்கும் நம்ம சொல்ல முடியாது நல்ல வளர்ச்சியில இருக்கு க்கும் போது நம்ம ஆடம்பரமா சொந்த பந்தங்கள கூப்புட்டு ஆடம்பரம் விழாவ கொண்டாடிட்டோ அப்டின்னா ஏதாவ்து த்து ஒரு சூழ்நிலையில் பொருளாதார சரிவு ஏற் பட்டுச்சு அப்டிங்கிற பச்சத்துல அந்த ஆண்டே கொண்டாட முடியல அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்தா அத ஏத்துக்க மாட்டாங்க அவங்க மனதுல ஒரு ஏக் கமா மாறும் இல்லைன்னா அதே மாதிரி கொண்டாடணுனு பிடிவாதம் பிடிப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோ கடன வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவோ அது தேவையில்லாத ஒரு பழக்கத்துல வந்து நம்மள தள்ளிரும் அதுவே நம்ம பிறருக்கு கொடுத்து உதவும் பண்ப வளத்தணு நம்ம கிட்ட பணோ பொருளாதார நெருக்கடி ஏதாவ்து ஏற்பட்டால் கூட ஒரு பத்து சாதத்த நம்மளே கூட தயாரிச்சு நம்ம வந்து விநியோகம் பண்ணிறலா அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே வந்து மாறுபடாது
கண்டிப்பா இது நம்ம பண்டிகைகள் நாட்கள் மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு க்கு ஒரு வார வாரோ நம்மளால முடிஞ்சு நம்மளால எப்போ முடியுதோ அப்போ நம்ம குடுத்து உதவ்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்
நிச்சயமா தோழி அங்க பின்னாடி கொஞ்சோ எ ச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு தோழி சற்று தள்ளி வந்து பேசுங்க ஆ நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான் இங்கயுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ வாரத்துக்கு ஒரு முறை வந்து வியாழக்கிழமை தோறும் சுமார் பதினைந்துலருந்து இரு எழுவது நபர்களுக்கு வந்து அன்னதானம் செய்து கொடுப்பது வழக்கம் அதற்கு காரணம் என்ன என்ன அப்டினா நாங்க வந்து சின்ன அளவுல ஒரு சாய்பாபா கோயில் வந்து வீட்லயே வெச்சிருக்கோ அதனால நாங்க பதினைந்துல இருந்து இருவது நபர்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து உணவு கொடுக்கும் பழக்க வழக்கத் த வந்து கடந்த ஒன்றை ஆண்டுகளா நாங்க வந்து பின்பற்றிவிட்டு வரோ தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இது நல்ல இது இதுவா இருக்குது நாங்களும் அதை பின்பற்றறதுக்கு முயற்சி செய்கறோம் தோழி
கேக்குதா தோழி
நிச்சியம்மா தோழி நி
எனக்கு நம்ம ஒவ்வொருத்தவ்ங்களு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பதினை இல்லனா ஒரு ஒரு ரெண்டு அளவுக்காவ்து நம்ம உதவி செய்றதுக்கு முயற்ச்சிக்கற தோழி
நிச்சியமா தோழி அதே மாரி வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரெண்டு முறை நம்மனால தொடர்ந்து செய்ய முடியலேனாக்கூட வருடத்துக்கு ஒரு முறை அல்லது இரெண்டு முறை குடும்பத்தோடு செ சென்று முதியோர் இல்லத்த வந்து பாத்துட்டு வர்றது குழந்தைகள் காப்பகம் பாத்துட்டு வர்றது அப்டி இல்ல அப்டின்னா சாலையோர மக்களுக்கு நம்மனால மு டிஞ்சா பெட்சீட் அல்லது போர்வை அல்லது ஆ தண்ணீர் பாட் டில் அல்லது ஏதோ ஒரு வேலை உணவு அந்த மாதிரி வந் து ஆ வாங்கி கொடுக்கலா அப்ப நம்ம நடைமுறை பரபரப்பான வாழ்க்கைல நமக்கு ஒரு மன நிறைவையு வந்து கொடுக்கக்கூடிய செயலா இது அமையு நமக்கு ஒடம்பு அளவுலயு மனசலவுலயு ஒரு புத்துணர்ச்சியு மகிழ்ச்சியு ஊட்டு ஊக்கக்கூடியதா இருக்கு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி என் என்னோட அழைப்பு எற்று நீங்க பேசியதற்கு மிக்க நன்றி தோழி வணக்
ஆ நன்றி தோழி நன்றி வணக்கம்